வணக்கம்
வணக்கம் தோழி
எப்படி இருக்கீங்க நல்லா
உம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இரு கீங்க
நல்லா இருக்கேன் தோழி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் பத்தி நீங்க என் நெனக்கிறிங்க சாப்ட்டேன் தோழி நம்ம தலைப்புக்குள்ள போகலா
உம் சரிங்
வெளிக்கடைது வெளிக்கடை உணவுப் பத் த்தி நீங்க என்ன நெனக்கிறிங்க அது நல்லதா கெட்டதா உங்ளுக்கு எந்த வகையான உணவெல்லாம் அதுல ரொம்ப புடிக்கு
எனக்கு எல்லாமே புடிக்கு க்ரில்லு தந்துரிலா
க்ரில்லு தந்துரிலா ரொம்ப புடிக்குமா இந்த பீஸ்ஸா பகர்ஸ் இப்ப வளந்து வர சூழல்ல வந்து பீஸ்ஸா பர்கர் மோமோஸ் அதில வந்து மயோனிஸ் இன்னு ஷவர்மா இன்னு எதேதோ சொல்றாங்க பேரு அதல்லாம் எப்டி சொல்றது நல்லதுன் சொல்றிங்ளா கெட்டதுன் சொல்றிங்ளா உங்ளோட தரப்
என்ன பொற்த்த வர்யு க்ரில்லு நல்லத் ஏனா க்ரில்லு வந்து சுட்டு தான தராங்க அதனால அது நல்லது க்ரில்லு நல்லது தந்தரியு நல்லது ஆனா அதுக்கு மயூனஸ்ஸா ஏனா அது சுட்டு தான தராங்க க்ரில்லுல்லாம் அதனால இப்ப எல்லாரு அப்தான சொல்றாங்க மைண் உ க்ரில்லு நல்லது அப்டின்றாங்க அதனால தா நா சா சொல்ற அனா மோம்மோஸ்ஸூ எப்டி சொல்றது வெஜிட் ட்ச்சப் இருந்தா ஓக்கே சிக்கன் அந்தா தா
எல்லாமே கெட் டது தா ஒரு ஒரு அளவுக்கு மேல எத சாப்ட்டாலுமே அது கெட்டது தா நா
இப்ப வீட்லயே செய்றோல நம்ப மோமோஸ்லா
வீட்ல செஞ்சு வீட்ல செஞ்சால் மே செரி ஒரு அளவுக்கு தான நம்ளால அத் சாப்ட முடியு நம்ம சாதோ சாப்புறோமே டெய்லிமே ஒரு ஒரு சாதோ சாப்புறோ நமக் கு எப்டி சொல்றது ஒரு ஒரு நால் நாள் நம்ப நான்வெஜ் தொடர்ந்து சாப்ட்டோ அப்டினா திருப்பியு நம்ளோட எப்டிஸ் என்ன சொல்றது நம்ம வாய் என்ன கேக்குது ஒரு பருப்பு சாப்பிட்டாதா நல்லாருக்கும்னு ஆச சாப்ட்டா நல்லாருக்கோ அப்டின்ற மாறி தா நம்ப மனசு ஏங்குது ஏன்னா அது தா நமக் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டாவே மாறிடுச்சி இப்போ வள வளந் வந்து வர்ற ஜெனரேஷனுக்கே நமக்கே தெரியுது ஒரு பழையசோறு குடுத்து ச்சா நல்லாருக்கும்ப்பா பழய சோறு குடிச்சு எவ்ளோ நாள் ஆகுது அப்படின்னு ஒரு ஃபீல் தரளவுக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் நா கெட்டதுன்லா சொல்ல மாட்டே நல்லதுதா இருந்தாலு எல்லா இன்னுருல் ஒரு அளவு தானே தன்னோட உடம்ப எப்படியுமே எது சாப்ட்டாலுமே அதுக் கெடுதல் தான் அந்த மைதா மாவுல தான் பண்றாங்க மோமோசா இருக்கட்டு கிரில் வந்து சிக்கன் தா சிக க்கு நீங்க எவ்ளோ சாப்டாலுமே ஆமா ஒடம்புக் அது கெடுதல் தா அது நம்ம வீட்ல வளத்த கோழி அ அப்டின்னா ஒன்னு ப்ரச்சனை இல்ல ஆனா வெளியே நம்ம வாங்கி சாப் படும்போது எல்லாமே அது கெட்டதாதா தெரியுது இப்போ இப்போ வயசு பொண்ணுங்களல்லா எவ்ளோ பிரச்சனை பீ சி ஓ டி றாங்க பிசோர்ஸறாங்க அவங்களோட உடம்புல எவ்வளோ மாற்றத்தை ஏற்படுத்துறது வந்து அந்த பிராய்லர் கோழி அப்படின்னு தா சொல்றாங்க
நீங்க என்ன சாப்பி்டுவீங்க
நா எனக்கு மோஸ்ட்லி ஹோட்டல் ஃபுட் லா எதுவுமே புடிக்காது அது நா என்னனு நீங்க எப்டி வேணாலு நனைச்ச எனக்கு எதுவுமே ப் புடிக்காது அந்த பானி பூரி சொல்வாங்கல்ல அது மட்டு நா கொஞ்சோ விருப் ப்போமா சாப்புடுவே அதுவும் வாரத்துக்கு ஒருக்கா இல்ல மாசத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி அந்த மாரி தா சாப் ப்புடுவேனே தவர அது
எப்டி பானி பூரினா மசாலா சாப்டுவீங்களா இல்ல தண்ணியா
ஆம் தண்ணி தண்ணி அத அப்டே மொத் தமா தூக்கி வாய்ல போட்ற அது ஒரே அத்தா அது மட்டும் தா ஆசப்படுவே அது கூட என் வீட்டுக்கார் திட்டுவாரு என் வீட்டுக்காரு கொஞ்சோ ரொம்ப ஸ்ட்ரிக்டு நோனா நோ தா வாங்கி தரமாட் ட அவருக்கு அந்த ஹெல்த் கான்சியஸ்ல்லா ரொம்போ முக்கியோன் நனைக் கிறவரு அவரு சா இந்த லிஃப் வெளியில என்னா நீ வாங்கி கேட்டாலுமே சாப்புட்றதுக்கு தரமாட்டாரு தண்ணி கூட வெளிய வாங் மீ தரமாட்டாரு வீட்லந்தே எடுத்துட்டு போணு அப்புடின் இந்த மார் தா சொல்வாரு அது அவருக்கு வந்து ஒரு ஆமா ம்மா ஆமா நா வீட்லே தா எல்லாமே செஞ்சு சாப்புடுவே புரில அதிகமா என்ன சாப்புடுவே அப்டின்னா புரில எனக்கு நீங்க என்ன ஸ் சொல்ல வரீங்கன்ட்டு அதிகமா என்னத்த கேக்குறீங்க வீட்லே செய்யறது மா மே எல்லா எப்டி சொல்றது உங்குளுக்கு கறி வாங்கி வீட்ல சமைச்சு சாப்புடுவோ ஆ மட்டனா இருக்கட்டும் பீஃபா இருக்கட்டும் சிக்கனா இருக்கட்டும் எல்லாமே வீட்ல வாங்கி செஞ்சு சாப்புட்றதுக்கு வந்து நா நறைய ப்ரீஃபர் பண்ணுவே வாங்கி குடுக்குறது அந்த மாரி தா பீஸா வேணும் அப்பின்னாலு நீ வீட்ல செய்மா அப்பின்றாங்க பாக வேரு என் கொழந்தைங்ல்லா கேக் தாலும் வீட்ல செஞ்சு சாப்புட வேம்மா அப்டின்ற மாரி சொல்லிருவாங்க இந்த முட்ட இருக்குல்ல முட்டல்ல எல்லா வெஜிடேபிள்ஸும் போட்டு ந் நீங்க பாத்தீங்ன்னா பீஸாவோட பேஸ் ரெடி ஆயிரும் அது அந்த பேஸ்ல எல்லாமே போடு காய்கறி மட் ட்டு போடு
ஹ ஹ்
அப்டின்ற மாரி சொல்வாங்க
வெஜிடபிள் மட்டுமா
ஆமா ஆமா
ஆஹ்
வெஜ்ஜலே பண்ணல வெஜ் பீஸாவா ஆயிரும் உனக்கு அந்த பேஸும் உனக்கு பிரச்சன இல்ல அதுக்கு ஹல்திக்கு ஹல்தி ஆயிரு வெஸ் பிள் வெஜிடேபிள்ஸும் இருக்கு அப்டின்ற மாரி சொல்லிடுவாங்க எல்லாமே அது வந்து நமக்கு வந்து கரெக்டாக அமையிற மாரியே இருக்கு அது என்னவோ அவங்களோட எப்டி சொல்றது ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப முக்கிய
ஆனா நீங்களு இப்ப சாப்பிட மாட்டீங்க நான்வெஜ்ஜு
நான்வெஜ்ல நல்ல சாப்ப வீட்ல வாங்கி குடுத்தா ஆஹ்ஹ வெளிய எல்லா வாங்கி சாப்பிட மாட்ட அந்த ஹோட்டல்ல எப்டி செய்வாங்களோ ஆ சாப்பிடுவே
ஆஹ் நானு சாப்டுவே ஃபீப் மட்டன் எல்லாமே சாப்டுவே
ஊம் எல்லா எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கு மீன் நல்லா சாப்புடுவே வாரத்துல ஒரு நால் நாளு எங்க வீட் ட்ல மீன் தா இருக்கு மீனு எறா நண்டு அதெல்லாம்மே சீ சீ ஃபுட்ஸ்னா எங்க வீட்ல நெறைய அலோ பண்ணுவாங்க
ஒரே ஹெல்த்தியா இருத்துப்பீங்ளோ
ஆமா ஆமா ஹெல்த்தியா தா சாப்டுவோ நீங்க எப்டி சாப்புடுவீங்க
நாங்க அதிக்கமா எப்டி சொல்து வெஜிடபிள் தா கீர அதிக்மா அப்தா சாப்டுவோ வெளிய எங்கனா போனாத்தா க்ரில்லு அந்தெ மேர்ஜ்லா சாப்டுவோ மத்தபெட்லா வீட்ல இருந்தா பீஃப்ல தா செய்வோ சண்டேல
ஹ் ஆஹ் ஆம் என்னா சொல்றதுன்னே தெரில தோழி ஏன்னா இப்போ இருக்ற வளந்து வர்ர காலத்ல வந்து இப்போ மாடனா ஆயிட்டே போகுது அப்டின்றத்னால எல்லாமே எவ்ளோ மாறிடுச்சு
ஆமா ஆமா
தே தெரூ பாஹா மாஹா ஒரு எப்டி சொ சொல்றது சந்தைக்கு போனாலே ஒரே ஒரு ஹோட்டல் தா இருக்கு இப்ப நீங்க எப்டி திரும்பி பாத்தாலு ஹோட்டலா தா இருக்கு எங்க பாத்தாலு சின் சின்ன சின்ன கடைங்கள் கூட தொறந்து வச்சுட்றாங்க ஒரே ஹோட்டலுன்றாங்க எதுளோ புதுஸ் புதுசா பேரு வந்துருச்சு வேஃபல்ஸ்ன்றாங்க ஃப்ரௌனிஸ்ன்றாங்க
அதெல்லா சாப்லால்ல ஃப்ரௌனில்லா சாப்லா அதெல்லா ஹெ ல்து தான
ஹெல்தி தா வீட்லே செஞ் சாப்புணு வீ்ட்லே செஞ் சாப்புணு ப்ரௌனிஷ் கூட வீட்லே நா ஓவன் வச் சுர்க்கே வீட்லே செஞ் சாப்ருவோ ஒரு பிரச்னில்ல உன்க் என்ன பொருள் வேணுன் சொல்லு நா போய் வாங்கிட் வந் தரே அப்டின்ருவாங்க வீ ட்லே செஞ் சாப்புன்னு கேக்காருக்குட்டு வீட்லே வாங்
அப்ப நீங்க எல்லாமே வீட்லேதா செய்வீங்ளா
நா கூட நா வீட்லே செஞ்சிருவே ராகி பிஸ்கேட்ருக்கட்டூ ஆஹா ஹா ஃபோன் ஆ பாத்தாது ப்ற என்னா அவ மைதா சேத்தா அப்டின்னா ஆப் மைதா சேத்தான்னா நா கோதும சேத்துப்பே மோஸ் ட்லி எ கொழந்தைக்கே ராகி சேத்துப்பே அதனால எந்தப் பிரச்சனுயுமே இல்ல அது அப்படியேதா போய்கிட்டே இருக்கு எனக்கு
உம் உம் அதிகமா ராகி வெஜிடேபிள்ள தா
ஆமா ராகி ராகி கூழு டெய்லி ராகி கூழு எங்க வீட்ல பெரியவங்க எல்லா இரு க்காங்கள தாத்தா பாட்டி எ மாமியாரு ஆமா வெயில் டைமினு இல்ல நார்மல் டைம்ல கூட சுகர் சேர்த்துப்பாங்க இந்த நாட்டு சர்க்கரை எல்லாம் சேர்த்து ஒரு கட்டியா ஒரு கப் கூழ் குடிச்சு குடிச்சோ அப்பிடினா அதுக் குடுச்சப்பாங்க மார்னிங் ஆது ஒரு ஹெல்தியான பிரரேக்ஃபாஸ்ட் இல்லாம் நட்ஸ் எல்லா இருக்குல எல்லா விதமான நட்ஸு நைட்டே ஊற வெச்சு காலைல பால்ல எடுத்து ஒரு பெரிய டம்ளர் இருக்கறதுலயே பெரிய டம்ளரில எடுத்து ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு கிளாஸ் அது தூக்கி குடுத்துட்டு அதுக்கு மீறி பசி வந்துச்சு இல்ல இல்ல இல்ல சக்கரே தண்ணி இல்ல ஆ ஆமா நாட்டு சக் கர தண்ணி நல்லா கொதிக்க வெச்சு ராகி மாவே நல்ல தண்ணி மாதிரி ஆக்கி அதுல ஊத்தி சக் கரையு போட்டு நல்லா கூழ் மாதிரி காச்சணு அது வந்து ஒரு மாரி இ அ எப்டி சொல்றது மாவுவிருக்குல அந்த அந்த பதத்துக்கு வந்துடு அதுக்கப்புறமா அத குடுத்தீங்க அப்டின் னா அதுவு அ நல்லா இருக்கு ஆ நமக்கு டம்மி ஃபில்லிங்கா இருக்கு
ஆமா ஆமா
னாலே
ஆனா வீட்டுல இங்க எப்பயாச்சு எப்படி சொ வெயில் டைம்லதா நாங்க கூழ் செய்வோ
இது இனிப்பு தானே இப்ப நீங்க வெய்ல் டைம்ல என்ன பண்ணுவீங்க அந்த அரிசியில கூழ் போட் டு வச்சு தண்ணி போட்டு வெச்சுட்டு அ மோர் மாரி குடி ப்பிங்கல்ல அதே மாதிரிதா இ து நீங்க ஒரு நாள் வேணா உபயோக பண்ணி பாருங்க ஒரு ஒரு
ஆனா நாட்டு சக்கர போட்டு அது குட்ச்சதில்ல
அது குடிச்சு பாருங்க அதோட டேஸ்ட் நல்லாருக்கு வயிறு நல்ல அ கம்முன்னு இருக்கு மத்தியான வரே பசியே எடுக்காது எல்லாரு ஒரு ஒரு பெரிய கிளாஸ் இருக்கிறதுல ஒரு பெரிய கப்பு ஜூஸ் கலுகெல்லா தராங்களா பெரிய கப்பு அதுல ஃபுல்லா நீங்க ஊத் தி கப்புனு உக்கா ந்து எதையாது ஒன்னு பாத்துக்கிட்டே நீங்க டி வி யில உட்காந்து இல்லைய யாருக்கிட்டாது பேசிக்கிட்டே நம்ம சொன்ந்த தா அம்மா அப்பா தாத் தா பாட்டி எல்லாரு வீட்டுல இருக்காங்களா அவங் கூட உக்காந்து பேசிகிட்டே எல்லாரு குடிச்சா அத எப்படி குடிக்கறோனு தெரியாது காலிய ஆக்குறது தெரியாது எல்லாரு குடிச்சுட்டே அதுக்கப் றோ அவங்க வேலைய பாப்பாங்க அவ்வளோதா அது ஒன்னு போது
மதியம் வெறியு சாப்பிடாம இருப்பீங்களா
நடுவுல பசிச்சி எடுத்துச்சுன்னா ஃப்ரூட்ஸு எதாவது ஒரு வகையான ஃப்ரூ ஃப்ரூட்ஸ்ஸ வெட்டி வச்சு ட்டோ அப்படின்னா அவுங்க அவுங்களுக்கு தேவையானது மாதுள பழோ செவ்வால ஆரஞ்சு பழோ ஆப்பிள் பழோ கிவ்வி சொல்றது அப்படியு இல்ல அப்படின்னா அந்த இதுல உம் அவகாடு ஜூஸஸ் ஸ்மூத்தி வெறு அவக்கேடோ நல்லா பழுத்து பழுத்த பழமா எடுத்துக்கோங்க ஆஹ் பால நல்லா கா ச்சி அதுல ஊத்தி ஐஸ்கிரீம் ரெண்டு ஸ் கூப்பு ஃபிரஷ்க் கீரீமு கொஞ்சோ கொஞ்ச சக்கர ஐஸ் கட் டி எல்லாத்தையு போட்டு நல்லா திருப்பு திருப்பி எடுத்து வடி கூட கட்ட வேணா அப்டியே குடிச்சா போது அது ஒரே ஒரு ஜூஸே போது அவங்களுக்கு
ம் ம்
எதுமே
இப்ப அது பிளட் இன்கிரீஸ் ஆவுறதுக்கு அது குடிப்பாங்ளா அவகாடொ குடிப்பாங்ளா
மாதுளப்பழோ குடிப்பாங்க அத்திப்பழம் ஜூஸ் குடிப்பாங்க பச்ச அத்திப்பழோ
ஆனா இப்ப அவக்காடோ தா நறைய பேரு குடிக்கிறாங்க போல
அவகேடோ எதுக்காக குடுக்குறாங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்ட் அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரி இப்போ எவ்ளோ இதுல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தா இல்லாமலே போயிடுச்சு எல்லா பசங்களுக்குமே அதுதா அத குடிப்பாங்க